அ வணக்கம் வணக்கம் சிஸ்டர் சொல்லுங்க ஆ நல்லா இருக்கா சிஸ்டர் நீங்க எப்டி
நானா இருக்க ம் காலைல உணவு சப்ட்டாச்சா
ஆ சாப்ட்டாச்சு
என்ன சாப்ட்டீங்க ஆ சாப்டோம் என்ன சாப்ட்டீங்க ஆ நல்லபடிய போய்ட்டு இருக்கு உங்களுக்கு எப்டி போகுது
ஆ ஃபைன் நல்லா தா இருக்கு
சேர் சேர் காலைல சாப்ட்டாச்சா வீட்ல உள்ளவங்கல்லா எப்டி இருக்காங்க
ஆ வீ்ட்ல உள்ளவங்க நல்லாதா இருக்காங்க சொல்ங்
ம் செரி செரிங் என்ன செய்றீங்க
ஆ சும்மாதா வீட்ல தா சும்மா ஒர்க் பண்ணிட்டு இரு
செரி செரிங் இன்னைக்கு நம்ம என்னத்த பத்தி பாக்க போறோ
ஆ இல்ல நீங்களே சொல்லுங்க என்னா பத்தி பேஸ்லா அப்டிங்கறது நீங்களே சொல்லுங்க
ஏதாச்சும் படம் ட்ராவலு ஆ வேற எதாவது சொல்லுங்க
ஓகே ஏதாச்சும் படத்த பத்தி பேசுங் ரீசன்ட்டா பாத்தது வந்துட்டு நம்ம சூர்யா நடிச்ச படம் தா கருப்பு
கருப்பு சேர் செரி அதுல என்ன கத நரேக்கு
அ கத வந்துட்டு அந்த நீதிமன்றத்துல நடக்கற அந்த குற்றவியல்
ஆ
அதுல நடக்கற ஊழல் அதுல சம்பந்தப்பட்ட எல்லாமே கொஞ்சோ டீப்பா காட்டிருப்பாங்க
செரி செரி பாக்குறதுக்கு எப்டி ஒரு தடவ ரெண்டு தடவ பாக்லாமா
ஆ நா இது வரைக்கு மட்டுமே நாலு தடவ படம் பார்த்து
செரி செரி கத்தி படத்த நாலு தடவ பாத்துட்டீங்ளா செரி செரி ப்றோம் காலைல என்ன சாப்ட்டீங்க உணவு
காலைல வந்துட்டு தக்காளி சாதம் சாப்ட்டோ
ம் வீட்ல யாரு சமச்சு தருவாங்க அம்மாவா அக்கா தங்கச்சியா
அ இல்ல இல்ல அம்மா அம்மாதா
அம்மா சேர் சேர் சேர் எப்டி நல்லா சமப்பாங்ளா
ஆ அம்மா நல்லாதா சமப்பாங்க
செரி செரி வேற ரொம்ப புடித்தமான படம் ஏதாச்சு கதைகள் சொல்லுங்க
வேற புடித்தமான படம் அப்டினா நா அந்த நம்ம சிவகார்த்திகேயன் படம் வேற எதுவு வருமானு வெயிட் பண்ணிட் இருக்க
செரி செரி
நீங்க என்ன நீங்க உங்களுக்கு என்ன புடிக்கு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஹலோ ஹலோ ஹலோ
கேக்குதுங்ளா
ஆ கேக்குது சொல்லுங்க
ம் இப்ப வந்து உங்களுக்கு எந்த மாரி கதைகள் புடிக்கு படங்கள் எந்த மாரி புடிக்கு அந்த மாரி வகைகள்லா சொல்லுங்க
அ படம் அப்டின்னா அந்த ஃபேமிலியா பாக்குற படம்னா ரொம்ப புடிக்கு அந்த ஃபேமிலி கத ஆ குடும்ப விஷயத்த பாக்கறது இல்லாம அந்த இல்லல்ல எனக்கு எப்பினா ஆமா இப்ப அதெல்லா ரொம்பதா கம்மியா தா இருக்கு
கண்டிப்பா இப்ப உள்ள படங்கள வந்து சகுச்சுக்கற மாரி இருக்கு பாக்குற மாரி இல்ல இல்லயா ம் ம் ம் இப்போ வந்து டூ கே கிட்ஸ் என்னம்ம அவங்களுக்கு புடிச்ச மாரி பாட்டு இது அந்த ஆட்டம் பாட்டம் பழய காலத்து கதைகள்லா வந்து ரொம்ப நல்லாருக்கு இல்லயா
நல்லாருக்கும் பாக்குறதுக்கு நல்லா இருஞ்சு கதைகள்லா புரிஞ்சிச்சு ஃபஸ்டு கதைங்க புரிஞ்சி அதுல உள்ள பாடல்லா நல்லா இருந்துச்சு கேக்குறதுக்கு
கண்டிப்பா இப்போ உள்ளது வந்து அப் அப்டி இல்ல நம்மளுக்கு எதோ போட்றாங்க எதோ ஒரு கடோ கண்டிப்பா எதோ பாட்டு போட்றாங்க ஏதோ ஆட்டம் போடுறாங்க அப்டின்ற மாரிதா போய்கிட்டே இருக்கு
ஆமா
இல்லயா
ஆமா
புடிச்சமான உணவுனா என்ன புடிக்கு
எனக்கு புடிச்சமான உணவுனா பிரியாணி தா சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி
சேரி சேரி அம்மா நல்லா சமைப்பாங்களா
ஆ அம்மா சூப்பரா சமைப்பாங்க
சேரி சேரி சேரி படிக்கும்போது ஸ்கூல் படிக்கு போது மறக்க முடியாத தருணங்கள்லா அந்த மாரில்லா என்னதாச்சு இருக்கா
ஆ இருக்கு மறக்க முடியாதுனு சொன்னா பசங்க கூட சுத்துறது மட்டுந்தா வேற எதாவது சொல்ல முடியாது இல்ல ஸ்கூல் போவோ ஸ்கூல்லா நல்லாதா போய்ட்டு இருந்தோ காலே ஜ் தா ஆரம்ப காலேஜ்ல தா அதிகமா பசங்க கூட சுத்துறது